ஹலோ ஆ ஆ நா ரொம்ப நல்லா இருக் ரைன நீங்க எப்படி இருக்கிறீங்க வீடல எல்லாரும் எப்டி இருக்கிறாங்க
எல்லா நல்லா இருக்காங்க என்னன்னா கொஞ்ச சின்ன சின்ன கால்வலி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வெயில்னாலயா என்னன்னு தெர்ல ஒரு மாரி கேரா இருக்க மாரல்லா இருக்கு
ஓ அப்டியா இப்ப எல்லா எடத்துலையுமே அப்டிதா இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா வெயிலும் நெறைய அடிக்குது மழையும் விழுகுது அப்டின்றப்ப ஹீட்டு ரெண்டு ஒ ஒரு சமயோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்குது ஒரு சமயோ ரொம்ப கூலா இருக்குது மழ விழுந்த உடனே தண்ணி எல்லாமே ஜில்லுன்னு ஆயிருது அது மாரி வெயில் அடிச்சது எல்லாமே ஹீட் ஆயிருது அதனால எனக்குமே அப்டிதா இருக்குது ஹெல்த் இஸ்யூஸாதா இருக்குது என்ன பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டு ஹீட்டா இருந்துச்சுன்னா ஒரு மாரி ஸ்டமக் பெயினா இருக்குது ஏன்னா ரெம்ப உடம்பு ஹீட் ஆயிருது இல்ல அது மாரி கூல் ஆன உடனே ஒரு மாதிரி வாய்ஸ் மாறுது தண்ணி வேற எடத்துல மாறி மாறி குடிக்கிறோ இதெல்லா பாக்கும்போது கொஞ்சோ கஷ்டமாதா இருக்குது ஏன்னா இந்த இப்ப இந்த இந்த மாத்தி மாத்தி வந்துச்சுனாலே பாத்துக்கோங்க இந்த ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி இதெல்லா நெறைய வர ஆரம்பிக்குது
அது மட்டும் சொல்ல முடியாது அதுவும் கரெக்ட் தான் ஆனா இந்த நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லையோ அதனாலயே அந்த மாதிரி இருக்கும்ல
இருக்கலா ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாருக்குமே இம்யூனிட்டி பூஸ்டருக்கு வந்து கண்டிப்பா வேணும்னுதா சொல்றாங்க ஏன்னா நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்துனால நம்ம ஒடம்புல ஈஸியா தாக்கி நம்மளுக்கு வந்துருது அப்டின்னு சொன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியா இருக்குதுன்னுதா அர்த்தோ அத ஏத்துறதுக்கான வழியத்தான் பாக்கணும் இந்த நிறைய கீரைகள் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் இது எல்லாமேும் எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தினமும் எடுத்துக்கிட்டாக நம்ம உடம்ப வந்து நம்ம ஹெல்த்தியா பாத்துக்கிற முடியும்னு நினைக்கிறேன்
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த டெய்லி ஒரு நெல்லிக்கா எடுத்துக்கிட்டோம்னா எதிர்ப்பு சக்தின்றது நல்லாவே இருக்கும் சொல்றாங் பா அதுவும் இல்லாம ஒண்ணுக்கும் மேற்பட்டு எடுக்க வேணாம் ஏன்னா அதுல சுண்ணாம்பு சக்தி இருக்கிறதுனால கிட்னியில போய் கல் வந்து ஃபார்ம் ஆகு அதனால ஒன்னா எடுத்துக்குங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க எது ஒண்ணுமே அளவுக்கு மிஞ்சி போனா அது நஞ்சுதா அப்டின்னு சொல்றாங்கல்ல அமிர்தமு நஞ்சுன்னு
ஆமா உண்மதா அதத்தா சொன்னே நம்ம ஒடம்புக் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் எடுத்து த்துக்கணும் ஒரு நெல்லிக்காய்னா ஒரு நெல்லிக்காய் மட்டும தான் அதுக்காக நெல்லிக்காய்ல நறைய சத்து இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு டெய்லி நாலஞ்சு நெல்லிக்காவை சாப்பிட்டா அந்த அதுல உள்ள சத்துக்கள் மட்டும் நம்மளுக்கு போதுமா மத்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கணும்ல்ல இப்டியே இ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோஸ்சி-யோஸ்சி நம்ம இதை பண்ணலாமா அத பண்ணலாமா அதுவே ஸ்ட்ரெஸ் சவி அதுவே ஒரு ஹெல்தி கடைசியில நம்ம எப்டிப்டியெல்லாம் பாக்கலாம் அப்டின்றப்ப நம்ம அது இது யோசிக்கிட்டு இருக்கும் போது அதுவே நம்மளுக் ம்ப
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அது மட்டும் இல்லப்பா இன்னொன்னு என்னன்னா நம்ம சாப்பட்ற உணவுப் பொருள் இருக்குல்ல அந்த உணவுப் பொருள்ல வந்து நம்ப அதிகப்படியான அந்த விளை வெளையற பொருள்ல வந்து நெறைய மருந்து அந்த பூச்சி வராம இருக்கு க்கறிறதுக்கு நல்ல வெளச்சல் குடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் மருந்து குடுக்கறதுனால அதோட தன்மை மாறி அதோட சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கெடைக்காம போகுதோ
இருக்கலாம் ஏன்னா முன்னாடிெல்லாம் பாத் த்தீங்கனா எந்த ஒரு காய்கறிலயுமே மருந்து தெளிக்காம இயற்கையா வந்து நம்மளுக்கு கெடைச்சிச்சு ஆனா இப்ப இருக்கிறது வந்து அப்டி கெடையாது ஏன்னா அந்த காய் வந்து பூச்சி முன்னாடியெல்லா அந்த பூச்சி நெறைய க கடிச்ச காய்கறிகள்தா நெறைய இருக்கும் ஆனா ப்ப எல்லா காய்கறிகளுமே பாருங்க ஃபிரெஷா இருக்குது ஒரு சில காய்கள்ல இப்ப சூத்த இருந்துச்சுன்னா அய்யோ இது பூச்சி கடிச்சிருக்கு அப்டின்னு சொல்ட்டு போடுறோம் ஆனா பூச்சியே சாப்பிடாத காய்கறிகள நம்ம சாப்டோம்னா நம்ம ஒடம்புக்கு எந்த மாதிரியான சத்துக்கள் வந்து கெடைக்கு இப்ப எல்லாம் பாருங்க நெறைய ஃப்ரூட் எப்யும் பாருங்க அந்த ஒரு கட் பண்ணா அதுல உள்ள சீட்ஸ்சே இருமாட்டகுது பப்பாளில முன்னாடி அவ்ளவு சீட்ஸ் இருக்கும் கட் பண்ணஉன்ன உதர்றது முதல ஹா அந்த சீட்ஸ்ஹாத இருக்கும் இப்ப பப்பாளிய கட் பண்ணா சீட்ஸ் இருக்க மாட்டது எல்லாமே ப்ரிடா மாறிட்டு வரும்போது பிறகு நம்ம ஒடம்புக்கும் அது தீங்குதான விளைவிக்கு
கண்டிப்பாப்பா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்னா இந்த கத்திரிக்கால்லா ஃபர்ஸ்ட்லா வாங்குனோம்னா ந றைய வந் இது சொத்த கத்திரிக்கா வந்து நம்ம பாப்போம் அது ஹலோ வந்து நா அப்பெல்லா நா என்ன இது பாதிக்கு பாதி வேஸ்டா போச் ச்சின்னு அந்த ஆ காய்கறி கடைக்காரர்கிட்ட நாங்க ப கேட்டு சண்ட புடிச் போட்ருப்போ ஆனா அதுவே வந்து இப்ப பாத்தீங்னா அந்த மாதிரி இருக்கறதுல நாலு தேறி இருந்தா கூட ஓகேதா போல இருக்குன்னு தோணுது இது எல்லாமே நல்லா பாக்குறதுக்கு பளபளப்பா இருந்தாலு அதோட தன்மைய இழந்த ஒரு பொருளதா நம்ம சாப்பட்றோ என்னன்னா டேஸ்ட்டுமே மாறிப் போச்சு
ஆமா கண்டிப்பா ஏன்னா அந்த மருந்து தெளிச்சு அந்த ஹைபரிட்டு் அப்டி வளர்றதுனால அது பாக்குறதுக்கு நல்ல பல பலன் இருக்குது ஹா நம்ம நார்மல் அந்த நாட்டு தக்காளி எல்லாம் குட்டியா இருக்கும் ஆனா ஹைபிரிட் தக்காளி பாருங்க நல்ல பெருசா பல பலன்னு அழகா இருக்கிறதுனால அதத்தான் மக்கள் எல்லாருமே விரும்புறாங் ஆனா நாட்டு தக்காளியோட இது வந்து நன்மைகள் வந்து அவங்களுக்கு தெரியாம போயிருது அந்த ஹைபிரிட் தக்காளியில எந்த விதமான சத்துக்களுமே கிடையாதுன்றது அவங்க புரிஞ்சிக்கர மாட்றாங்க நாட்டு தக்காளியில நம்ம வாங்கனும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியில இருந்தா ஓகே அதுக்கு அதுக்கு மேலனா அது அழுகிப் போயுரு இல்ல ஏதோ ஒரு விதமான கெட்டுப் போயுரு ஆனா ஹைபிரிட் தக்காளிய வெளில வைங்க இல்ல ஃபிரிட்ஜில வச்சீங்னா ஒரு மாசோ ஆனாலு கெடாது வெளில வச்சாலே ஒரு வாரோ அது பாட்டுக்கு நல்லா இருக்கு ஆனா ஃப்ரிட்ஜ்லா வச்சா ஒரு மாசோ ஆனாலு கெடாது எப்டி வச்சமோ அப்டியேதா இருக்குது அப்டி இருக்கிற பொருளயெல்லாம் நம்ம சாப்பிட்டோன நம்ம உடம் த்து சோ ஒரு வியாதியைத்தான கொண்டு வந்து சேர்க்கோம்
ஆமா கண்டிப்பா அதனாலதா நம்ப என்ன பண்லா ப சின்ன-சின்ன தொட்டி இருந்தா கூட இந்த கீரை விதைகள் இதெல்லா வாங்கி நம்ம போட்டோம்னா மருந்து இல்லாத கீரை நம்மளுக்கு கெடைக்கிறதுனால அதோட எதிர்ப்பு சக்தி நம்பளுக்கு கொஞ்சம் நம்பளுக்கு நேரடியா கெடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது அது மட் மட்டும் இல்லாம ஹ மொட்ட மாடியிலயோ இந்த வெந்தய கீரையோ இல்லைன்னா வந்து ஒரு சில கீரை வகைகள் வந்து நம்மளுக்கு ஈஸியா வர கீரைகள் வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு கொஞ்ச அந்த சத்துக்கள் டெய்லி கிடைக்கிறதுக்கு அந்தந்த நாளைக்கு தேவையான கீரைய கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்து நம்ம செஞ்சி க்கலால்ல
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதா ஏன்னா நம்ம வீட்ல நம்ம ஃபிரெஷா வளக்கற காய்கறியா இருக்கட்டு, இல்ல நம்ம மாடியிலேயே அந்த நீங்க சொன்ன மாரி மாடியிலயு நம்ம மாடித் தோட்டம் மாதிரி வச்சு கத்திரிக்கா போடலா வெண்டக்கா போடலா மெள ஆ இந்த மாதிரி சுரைக்காய் எல்லாம் கொடி மாதிரி மேல கட் ட்டி விட்டுட்டோ அப்டின்னு சொன்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து வீட்ல ஃபிரெஷா கெடைக்கு நம்மளுக்கும் நம் ஹெல்தியா இருக்கும் கடையில வாங்கறத விட வீட்ல நம்மளே வ விவசாயம் அந்த அறுவடை பண்ணி நம்ம சாப்டும் போது நம்மளுக்கு ஒரு சாடிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ஆ நம்ம நம்ம விளைவிச் து இதல அந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்ல அப்டின்ற ஒரு மன திருப்தியோடு நம்ம சாப்டோம்னா அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு கே அதுவும் போக இப் இப்ப பாருங்க வெயில் காலத்துல அந்த வியர்வ ரெ ரெம்ப வர்றதுனால நம்ம சில பேர் பாத்துக்கோ தண்ணியே குடிக்க மாட்டறாங்க தண்ணி குடிக்காம இருந்தா நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆகி டீஹைட்ரேட் ஆகி அது ரொம்ப பாதிப்புக்கு தான் உள்ளாகும் தண்ணி முதல்ல நிறைய குடிக்கணும் ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்க உடம்புக்கு தேவையான தண்ணி குடிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் ஆனா நம்ம உடம்பு வே அதிகமான வேர்வையை ஏற்கும் போது வந்து அ அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம குடிச்சாதான நல்லா இருக்கும் இல்ல நம்மள ஒரு மயக்கத்துக்கு உண்டாக்கி நம்ம கீழேதான் விழுகணும்
ஆமா கண்டிப்பா இப்போ நிறைய வந்து ஈட் ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இது வெயில் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த ஈட் ஸ்ட்ரோக் எல்லாம் வருது அப்படின்றாங்க அதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும் அதே சமயத்துல அந்த நீர் ச பழங்கள் அதாவது தர்பூசணி அப்புறம் வந்து இந்த நுங்கு எளநீர் இந்த மாறியான ஐட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து வாரத்துக்கு டெய்லியி நம்மளால வாங்கி குடுக்க முடியாதுன்றதுனா இருந்தாலும் அஹ் வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது எடுத்துக்கலாம் நிறைய அதுக்கு ஈக்குவலா நம்ம பண்ணணும்னா தண்ணிதான் அதுவு இல்லாம ஒரு சக்கரையு உப்பும் கலந்த மாரி இல்லன்னா அது கடைங்கள்ல மெடிக்கல் ஷாப்ல கெடைக்கும்ல அது மாதிரி கலக்கி குடிச்சோம்னா கொஞ்ச அந்த கேர்னெஸ்ல இருந்து விடுபடலா இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலா உடனே டாக்டர போய் பாக்கறது அது
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை தான் அந்த நீங்க சொன்ன மாதிரி ஓஆர் எஸ் லிக்விட் வந்து எங்கயாச்ச வெளியிலய் வெயிலல போறோம் அப்படின்னு சொன்னாலேும் கையில வந்து ஓஆர்எஸ் லிக்விட் வச்சுக்கணும் இல்ல அந்த ஹீட் ஸ்டரோக் னால நம்மளுக்கு ரொம்ப மயக்கம் வர மாரி இருக்கு அப்டினா அந்த ஓ ஆர் எஸ் இத குடிக்கும் போது நம்ம ஒடம் அப்ப வந்து டீஹைட்ரேட் ஆனதெல்லா வெளில இதாயி நம்ம நார்மல் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குது தண்ணி குடிக்கறத விட அந்த உப்பும் ஆ சு சுகரும் கலந்த தண்ணிய குடிக்கும் போது நம்ம ஒடம்பு டீஹைட்ரேட் ஆகாம அது பாதுகாத்துக்கிறது அது மாரி நெறைய பேருக்கு பாருங்களே உடல் பருமன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு அதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த எண்ணெயில பொரிக்கிற உணவுகளும் அந்த ஜங்க் ஃபுடன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த இத மாதிரி இது நிறைய சாப்பிடுறதுனால தான் நிறைய ஹெல்த் இஸ்யூஸ் வந்து இப்ப வருது முன்னாடி காலத்துல நம்ம வீட்டுல அவிச்ச வீடல செஞ்ச சாப்பாடு எல்லாமே பாயில் பண்ணிதா நம்ம வந்து சாப்ட்டுட்ருந்தோ எதையுமே எண்ணையில ஃரை பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு நாள் பொங்கலுக்கு ஒரு நாள்தா பண்ணிட்ருந்தாங்க நம்ம மோஸ்ட்லி சாப்ட்டது எல்லாமே பாயில் பண்ணதுதா அதனால எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம இருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க வெளியில போனா இந்த பிரெஞ் ஃப்ரை அது இது இது பர்கர் பீட்சா அப்டின்னு சாப்பறதுனாலயே அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வருதுன்னு நெனைக்கிறே அதனாலதா அவங்களுக்கு அந்த உடல் பருமன் அதிகமாயி சின்ன கொழந்தைங்களுக்கல்லா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஒடம்ப விட அதிகமான வெயிட் போடுறதுனால ஓபிசிட்டி ப்ரோப்ளம் இந்த மாரிலா நெறைய வருது அதெல்லா தவிர்க்கணுன்னா நம்ம கொஞ்சோ ஹெல்தியா ஆ ஃபுட் சாப்ட்டு நம்ம ஒடம்பயு ஹெல்தியா பாத்துக்கணுன்னு நெனைக்கிறே
கண்டிப்பாப்பா இப்ப ஃபஸ்ட்லா வந்து நம்ப பலகாரோ எல்லா நம்ப செய்வோ நீங்க சொன்ன மாரி எண்ணை பலகாரம்ன்லா தீபாவளிக்கோ பொங்கல்க்கோ ஏதாவது ஒரு விசேஷ் னாலதா நம்ம வந்து இல்ல வீட்ல வந்து ஏதாவது பங்ஷன் திருமணோ அந்த மாரி நேரத்துலதா அதிரசோ இந்த மாரி விஷயம்லா நம்ம செய்வோ ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு நாலு கடை பஜ்ஜி கடை போண்டா கடை இத பாத்தோம்னா நம்மளாலயே கண்ட்ரோல் பண்ண முடியமாட்டேங்குது வீட்ல செஞ்சோம்னா நம்ம அதிகமா சாப்ட்ருவோ அதனால இந்த மாரி கடைல வாங்குனோம்னா ஒண்ணு ரெண்டோட முடிச்சுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கே நம்ப அடிக் ட் ஆகுற மாரி இது இன்னொன்னு என்னன்னா இந்த நூடுல்ஸ் இந்த அதெல்லா நா வந்து கடைல வாங்கி சாப்பிடுறது சுடுதண்ணி ஊத்துனா ஒடனே வெந்துட்து அந்த மாரில்லா சாப்டறது கொழுப்ப வந்து இன்னு அதிகமாக்கு ஒபிசிட்டி அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா
ஆமா நம்ம சாப்படுறது ஓகே இப்ப எண்ணை பலகாரோ இதெல்லா அதிகமா சாப்பட்றோ அப்டின்னு சொன்னா அதுக்கு தேவையான உடற்பயிற்சி டெய்லி அதுக்கு தேவையான உடற்பயிற்சி செய்யறது நம்ம ஒடம்ப சுத்தமாக்க அதிக தண்ணி குடுக்கறது நம்ம போதுமான அளவு தூக்கோ இருக்கணு அதுவு கெடையாது இப்ப நெறைய பேர் வந்து ஃபோன் வந்ததுலர்ந்து போதுமான அளவு தூக்கன்றதே மனிதர்களுக்கு வந்து இல்லாம போச்சு அதனால எல்லா பராப்ளம்ஸு வந்து மனிதர்கள தேடித்தா வருது உடற்பயிற்சி ரம் வந்து ரெம்ப முக்கியம் அது மாதிரி போதுமான அளவு தூக்கமு முக்கியோ சரியான நேரத்துல சரியான விகித வந்து நம்ம வந்து உணவு எடுத்துக்கிட்டோனா எந்த மாதிரி அந்த ஒரு ஹெல்த் இூஸ்ல இருந்து நம்மளை நம்மளே காப்பாத்திக்கலாம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வாழ்க்க முக்கிய முறைய வந்து நம்ம மேம்படுத்தணும்னு நினைக் திற
கண்டிப்பாப்பா நீங்க சொன்னது உண்மை தான் ஹ டைம் போன்தே தெர்ல உங்ககிட்ட பேசந்துப்பா மறுபடியும் கால் பண்ற ஒரு வேல வந்து
ஓகே ஓகேங்க பாக்கலாம் பாய் உம்